ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதா
குதுங் சார்
ஆ கேக்குது கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக் கேக்குது கேக்குது நல்லா
ன்னா பண்றீங்க நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருகிங்களா
ஹலோ
கொஞ்சம் ஆ கேக்குது எனக்கு கேக்குது உங்க வாய்ஸதா பிரேக் ஆது
எனக் கேக்குது நா பேசுறது கேக்குதா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டே சாப்
ஆ கேக்குது கேக்குது ஆ நல்லாருக் நீங்க எப்டி இருக்கீங்க
நானங்க சார் அந்த பஸ் சங்களுக்கு நல்லா இருக்கீங் இப்ப சூப்பரா இருக்கே மேரிடாங்க சார் நீங்க கொழந்தைங்கள் இரு கேக்கல அப்டி பிலாங்கா இருக் இல்ல கொழந்தைங்க இல்ல ஆ கேக்குதுங் சார் டவர் இஷ்யூவா இருக்குமோ என்னான்னு தெர்ல
ஆமா ஆமா டவர் இஷ்யூ தா இருக்கு அவங்க சைடு
ஆ சேரிசேரி எனக்கு கொழந்தைங்க இருக்காங்க சார் ரெண்டு பொம்பள புள்ளைங்க இருக்காங்க நாங்க திருச்சிங் சார் திருச்சிராப்பள்ளி
ஓ அப்டியா சேரி சேரி ஓகே ஓகே ம் ஸ்கூலு போயிட்டாங்களா
இல்ல சார் ஸ்கூல் இருவத்தி ரெண்டாம் தேதி தா பாப்பாங்களுக்கு
ஓ அப்டியா சேரி சேரி ம் சாப்ட்டாச்சா காலையிலா என்னா சாப்
காலையில கேழ் வரகு ராகி சாப்ட்டோ நீங்க
ஓ சேரி சேரி நா வந்து தோச சாப்ட்டே
ஓகே ஓகே ன்னா டாபிக் ஃபுட்டு பத்தி பேசலாமா
ஆ பேசலா பேசலா அது திருச்சி வேற சொல்லிட்டீங்க பிரச்சனையே இல்ல
நீங்க திருச்சியா
இல்ல இல்ல ஆக்சுவலா திருச்சியில படிச்சே ஸோ அதனால வந்து ஓரளவு பிளேசஸ் எல்லா தெரியு ஒரு ஃபைவ் இயர்ஸ் திருச்சிலதா இருந்தே
எந்த காலேஜ் நீங்க ஜமால் முகமதா ஜமால் முகமது அதாங்கே பாத்தே பே பேர் பாக்கும் போதே நெனைச்சே கண்டுபுடிச்சுட்டேனே அதா இருக்கிறதே அது ஒன்னுதா அ சேரி சேரி
பை இயர்ஸ் அசங்கதா திருச்சிதா
ஓகே ஓகே வாழ்த்துக்கள் இப்ப எங்க வேல பாக்குறீங்களா எதுவு
இப்ப ஆமா மதுரையிலா தா ஒர்க் பண்றே
பண்ணீட்ருக்கீங்ளா சேரி சேரி
ஆமா ஆமா நேட்டிவ் மதுரை சோ அதனால மதுரைலயே அப்டியே இருந்தாச்சு
ஓ ஓகே ஓகே ம் அதுல்லாம சாப்பாட்டுக்கு ரொம்ப பேமஸ் ஆச்சே மதுர திருச்சி சூப்பரா இருக்கு வெயிலோட இருக்குது ம் மதுர சாப்பாட்டுக்கு பேமஸாச்சே கண்டிப்பா ம் நா வந்து ஒன்னு இயர் வந்து அங்க ஆமா ஒன் இயர் நா அங்க படிச்சே இந்த சாய் கோச்சிங் சென்டர்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கள அந்த யூனிவர்சிட்ட கிட்ட இருந்தது அங்க படிச் ம் அப்ப வந்துட்டுருந்தப்பல்லா இந்த கொரோனா பீரியட் டைம் அப்ப நா இது படி க்கிறதுக்காக வந்துருந்தே எக்ஸாம்காக வந்துருந்தே படிக்க அப்ப நல்லா மதுர நல்லா ஜாலியா இது பண்ண சாப்பாடுதா சரியாருக் கு ஆனா பேரே ஒண்ணுமே புரியாதுங்க சார் சார் வந்து அண்ணா பேருந்து நிலையம் எம் ஜி ஆர் பேருந்து நிலையம் ம் எல்லாமே அந்த லீடர்ஸுங்க ஆ லீடர்ஸ்ங்க நேமாவே இருக்குமில்லையா ஒண்ணுமே புரியவே புரியாது நா ஒன்னு ஒண்ணு ஒரு ஒரு இதுலயு நல்லா பேமஸ் இல்ல பன் பரோட்டா ஆட்டுலேயே எல்லா வ கையுமே பேமஸ்தா அங்க ஒரு ஆடுனா அத விட மாட் டாங்க எல்லாமே குடல்லுது தலைக்கறி இங்க ஈரல்லு ம் கோனார் மெஸ்ஸுன் வாங்க தானேங் சார் முனியாண்டி மெஸ்ஸு கோனார் மெஸ்ஸு
கோணார் மெஸ்ஸு அப்டின்றது சிம்மக்கல் கோணார் மெஸ்ஸு ம் ம் நல்லாருக்கு சாப்பால்லா அதுவு வந்தா ஒயிட் ரைஸ் எல்லா வாங்குனா அந்த நான்வெஜ் எல்லாமே மீன் கொழம்பு கறி கொழம்பு அ அந்த மாதிரி ஆனு நண்டு கொழம்பு ஆட்டுக்கறி கொழம்பு எல்லாமே அப்படியே
ஆ சிக் சிக்கன்லருந்து எல்லாமே இருக்கு
ஆ ஆமா மீல்ஸுகே அப்ப நா அது பொரட்டாலா சொல்ல வேண்டிய அவசி
ஆமாங்க சார் பொரோட்டால்லா செம்மையாருக்குங்க சார் நானு நா வந் தாவே நா திருச்சியிலருந்தே அங்க போய் இறங்கணோன்னயே இதுல மாட்டுதாவணில்ல இறங்கணோன்னே ஒரு ஜிகர்தண்டா ஜிகர்தண்டாவும நல்லா பேமஸ்ல்ல அந்த விளக்குத்தூன் சைடல்லா நல்ல ஃபேமஸ்ஸு
ஆமா அந்த கடைக் பேயிருக்கீங்களா அவ்ளோக்
செரி போயிருக்கேங் சார் வெளக்கத்தூன் சைடு போயிருக்கே அதுல்லாம அங்குட்டு அந்த அந்த வடக் க்கன்கள் வந்து நறைய அந்த இதெல்லா இது பண்ணுவாங்கள சார் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஹோல்சேல் கடை நறையாருக்கு தான அங்கட்
ஆமா ஆமாமா ஆமா வெளக்குதூன் ஏரியால ஆமா டிரெஸ்ஸஸாருக்கு ட்டு எல்லாமே வந்து பெ பெட்ஷீட்டு எல்லாமே வந்து நா சொல்லிதாருக்கு
ம் போயிருக்கே நா அந்த சைடு போயிருக்கே
ஓ மதுரையில வந்து ஒன்னியரா நல்லா சுத்திருக்கீங்க
ஆமா சார் எனக்கு அப்ப எங்க வீட்டுக்கார இல்லல்ல சுத்தல்லா சார் மாரத்துல ரெண்டு நாள் தாங் கிளாஸு நா வந்து ஆக்சுவலா இங்கருந்து அங்க வந்துட்டு இதாருக்குல்ல டைமிங் இருந்துச்சுன்னா அப்படியே ஃப்ரண்டஸுங்களோட சேந்துட்டு இப்படி போய் பாக்கறது அதுதா அதுக்கப்புறோ நம்மளுக்கு சான்சஸ் கெடைக்காதில்லையா நம்மளுக்கு அப்படின்ட்டு கடைக்கேறத ஏதாவுது பண்ணிக்கணு அப்புறோ திரும்பி அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களோட சேர்ந்தல்லா வர முடியாது ன அது
ம் கரட் கரட்டுதே
உம் அதுக்கப்புறமா பசங்கள கூட்டி ட்டு இதுக்கு திண்டு இதுக்கு போனேன் அதிசயம் போனேன் அப்பையும் நல்லா இதுதானா ஆர பாளையம் போய் அரப்பாளையத்துல இருந்து அங்கிட்டு
ஆமா பறவை
ஆ பறவை ஊரு பேரு பறவையாமா அப்புற என்னோ நா ஒரு இதுல ஒர்க் பண்ற சார் எடிட்டிங் ஒர்க் அதோட ஹெட்டு வந்து தேனி அப்பயு அப்டினாலும் மதுர போய் மதுர போய் தா போற மாதிரி இருக்குது இல்லையா
ஆமா சவுத் சைட்ல எங்க வந்தாலு மதுர போய் போற மாதிரிதா ம் ம் அது மதுரயு நல்ல பெரிய ஊர்தான திருச்சி வந்து எப்டி சென்றோ மதுர வந்து சவுத்துல கொஞ்சோ
ஆம்மா சார் சென்னை அடுத்தது ஆமா சென்னை கோயம்புத்தூர் அடுத்தது மதுரயா மதுரய ஆ மதுரை ந நல்ல பெருசுல ஒன்னுமே புரியவே புரியாது சுத்தி சுத்தி வரமாரி ஆமா சுத் சுத்தி சுத்தி வர மாரி இருக்கும் ஆனா அங்க ஸ்லாங்க் எல்லா செமையா இருக்கும்ல ஒரு விதா பேசுவாங்கதானே ரூடா பேசுற மாரி இருக்
ஆ ஆனா நல்லா பேசு
உம் அப்றோ ஒங்களுக்கு அங்க என்ன புடிச்சுச்சு ம்
எனக்கு மதுரையில வந்து நாங்கல இங்க மோஸ்ட்லி பொரோட்டா அதுகப் புறோ வந்து இங்க வந்து பொராட்டாக் அந்த கலக்கின்னு சொல்லி சொல்லுவாங்க அதலா வச்சு அதலா வச்சு பொர்ட்டா சாப்ட்டா அப்டிதா இருக்கொ
ம்
அது இல்ல அது பொரட்டா சாப்பட்டு அ கலக்கிஸ சாப்லனா அவ்ளோதா ஃபுல்ஃபில் பொரட்டா சாப்ட்ட ஃபுல்ஃபில்லே ஆகாது அந்த மாரி இருக்கொ அதுவும் பொர் டாக்கெலாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லாத்து கடையில ரெண்டு கொறஞ்ச ரெண்டு மூனு சால்னா தா எந்த கட்லயு நா ஒரு சால்ன பாக் ககே முடியாது
ம்
ம் ஒ ஒரு எல்லாமே எல்லா கடையிலுமே ரெண்டு மூனு கொழம்பு அப்டி இருந்து அப்டி அப்டியே ஊத்தி சாப்ட்டாலே அப் அப்டிதா இருக்கு பொர்டாக்கலா
பொர்ட்டா ஆமா சார் பொரோட்டா அங்கதா சார் நூல் பொரோட்டா ஆ அதெல்லா அங்க தா இருக்கூல
ஆமா‌‌ நூல் பொர்ட்டா பன்னு பன் பொர் ட்டா அதுகப்றம் எல பொர்ட்டா எல பொர்ட்டாலா அப்டியே வந்து ஆ நெய்லயே போட்டு பொறிப்பாங்க பொறிச்ச பொற் பரோட்டா ம் எல போட்டால்லா பாத்தீங்கன்னா அப்டியே ஒரு மாதரி அப்டே நல்லா அப்டே கொ ழம்பு ஊத்தி நல்லா பயங்கரமா இருக்கு அப்டே ஃபுல்லா ஆ ஆமா அதே கிளி பொரட்டா இல பொரட்டா எல்லா ஒண்ணே ஆமா
ம்
ம் அந்த மாரி நல்லா இருக்கொ ஜிகர்தண்டா அதே மாரி எங்க வா ஆனா. விளக்கு தூண்ல குடிக்ற அந்த ஜிகர்தண்டா டேஸ்டுதே த எந்த கடல்ல குடுச்சாலும் அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் தெரியாது அந்த வெளக்கு தூண் கடையில குடி ச்சாலே அது ஒரு டேஸ்ட்டு
ஆமா ஆமா நானுமே நாக்கு அந்த மாட்டுதாவணி சைடு கூட அவ்ளோட்டு இதா இருக்காது நாப் பத்தஞ்சிருவான் சொல்லி இது பண்ணுவானுங் ஆனா அங்க பாத்தீங்னா நல்லா குவான்டிட்டியா இருக்கு சூப்பரா இருக்கு ஃபுல்லா ஆமா அந்த விலக் ஆனா இங்கிட்டு அந்த இது வச்சுதா பேர் வச்சுதா இது பண்றாங்கனா அந்த டேஸ்ட்டு இல்லல விளக்கு தூணு ஜிகர்தண்டா விளக்கு தூண் ஜிகர்தண்டான் இங்கல்லா திருச்சிலலா கட போட்டு ப்பாங்க அந்த உள்ள பசார் குள்ள முஸ்லிம்ஸ் தா மேக்சிமம் அது போடுவாங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அது அந்த டேஸ்ட் கெடைக்காது
ஆ அந்த பிரான்சிஸ் எடுத்து அங்க பண்ணுவாங்க ஆனா அந்த டேஸ்ட் வராது இங்க பண்ற டேஸ்ட் வந்து அது எங்கேயு வராது இது வந்து கட மாரியு இருக்காது சின்னதா ஒருச இது மாரிதா இருக்கு ஆனா அதுல பயங்கரமா இருக்கு
அந்த ஆட எல்லா நல்லா போட்டு நல்லா தருவாங்க காலையில நாங்க இங்க பஸ் ஏறிட்டு அங்க போயிட்டு அந்த வெறு வயித்துல அத சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கு அந்த கம்ம கூழ் கூழ் வரிசை எல்லா நெறயா இருக்குங்க சார் அங்கிட்
ஆமா ஆமா ஆமா ஆமா மதுர சைட் நெறயா எடத்து எல்லா எத்தலையு வந்து பிளாட் ஃபாமு அந்த ரோட்டு சைட்ல எல்லா பாத்தீங்கனா அவ்ளோ இருக்கு கூழ் கட ம் ஹெல்த்தியான ஃபுட்டுலா உங்களுக் கேக்கும்ல அந்த மாதிரி பாத்தினா அந்த ஹெல்த்தி ஃபுட்டுலா அந்த மாரிலா நெறய வந்து இதா இருக்கோ
ட்ரெடிஷ்னல் சார் பாரம்பரிய அங்குட் டல்லா இங்க என்ன அந்த இதெல்லா இங்க இல்ல உங்களுக்கு மதுர ஃபுல்லாவே பாரம்பரியம் மா இருக்கறது இன்னமு அத பண்றாங்கல்ல சில பேர் எல்லாமே அந்த டிரெஸிங் சென்ஸ்ஸு கூட பாத்தீங்ன்னா அந்த கொசுவம் வச்சு கட்றது மடி சி இது வச்சு கட்டுவாங்க பாத்தீங்ளா பாட்டீங்களா தோடெல்லாம் பெரிய பெரிய தோடு போட்ருப்பாங்க அந்த
அது மாரி சிட்டிக்குள்ளயு அந்த மாரி இருப்பாங்க வில்லேஜ்லயு இருப்பாங்க ம் ம்
ம் ஆமாமா
ம் ம் மதுரைனாவே அது ஒரு ட்ரெடிஷ் னல் அப்டின்ற மாரி ஆயிடுச்சு
ம் ஆமாமா சாப்பாட்லயு செரி அவங்க சமைக்கிறதே கொஞ்சோ காரசம்மாதா இருக்கு வேற
ஆமா வீட்ல சமச்சாலு சேர் ரி வெளியே சாப்ட்டாலு செரி அந்த காரசாரோ இல்லாம சாப் ப்டவே தோணாத்
ஆ கண்டிப்பாதா காரசாரமா இருக்கு சாப்பாடெல்லாமே நாங்க போயிட்டு நல்லா ஆனா நல்லா சாப்ட்ருக்கோ சார் ம் நல்ல ருசி
சேர் சேர் சேர் செரி ம் அவங்க அந்த அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க
ஆமா என்ஜாய் ஆமா என்ஜாய் பண்ணோ தா நல்லா ஏன்னா இங்க இருந்து கிளாஸ்க் அங்க போறோமா டைமிங் வேற ஆயிடு சாய்ங்கால அங் கருந்து இங்க திருச்சி வர்றதுக்கு இதா இருக்கு இப்பதான பஸ் எல்லா மாத்திட்டாங்க அப்ப பழைய பஸ் ஸ்டாண்ட் தா இப்பதா பஞ்சோப் பூர்லா வந்துட்டு பஸ்ஸு ஆ அங்க ஜங்ஷன் தான நம்பளுக்கு அதனால ஈஸியா இருக் க்கு நல்லா இருக்கு ஆனா அது போறதே ஒரு நல்லா இதா இருக்கு
ம் ஆமா ஆமா ஓகே ஓகே செர் ம் இருங்க நெக்ஸ்ட்டு கால்ல பேசலாமா ம்
ம்
ஹலோ
எப்பிடி
ஆ நெக்ஸ்ட்டு கால்ல பேசுவோ வெயிட் பண்ணுங்க ஆ ரொம்ப நன்றி
ஹலோ
ஆ கேக்குது ஆ நமக்கான டைம் முடின்ச்சு நெக்ஸ்ட்டு கால்ல பேஸ்லா நன்றி
தேங்க்யூ எங்க ஊராக்கீங்க தேங்க் யூ சோ மச் தேங்க்ஸ் முடிஞ்சிச்சி ஓகே ஓகே நன் ஏறிக்கட்டுக்காங்களாமா